ஹலோ
கேக்குதா ப்ரோ என்ன பண்றீங்க ப்ரோ
ஆ படிச்சிட் இருக்கேன் ப்ரோ இன்ஜினரிங் கோபிய இன்ஜினரிங் சேரியப் நீங்க என்ன படிக்கிறீங்க
என்னது ம் நானும் நா நானும் தேர்ட் இயர் தான் ஃப்ரோ படிக்றேன்
ம் ஓ எந்த ஊரு நீங்க ஓ ஓ ஓ அப்றம் ஃப்ரோ அதுக் எப்டி போய் சென்னை தான்
ஆ நல்லதான் போது இங்களுக்கு
நல்லா போது ப்ரோ மழை பெய்து போல நல்லா
ஆமா ப்ரோ செம மழ ப்ரோ
செம மழ டக்னு புடிச்சிரிச்சு ம் ம் நா உக்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தேன் திடீர்னு திரும்பி பாத்தா செம மழ
ம் ம்
குளூர்து வெயில் காலத்துல என்னடா குளூர்து திரும்பி பாத்தா மழ
ம் வந்துருக்கீங்கன்னு சொன்னில
இது ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த சைடு
அப்டியா நாங்க திருவள்ளூர் தான் ப்ரோ
ஓகே ஓகே அப்புறோம் ஃப்ரோ என்னா சாப்டீங்களா
சாப்ட்டேன் சாப்டேன் ப்ரோ மழயில அப்படியே கிரிக்கெட் விளாட்டு
ஆ
கிரிக்கெட் விளையாட கூட விளா இல்ல அப்படியே நிறுத்திட்டு அப்படியே நாங்க எல்லாம் அப்படியே இது ஜூஸ் குடிக்கலாம் இது சூப்பு குட்டலாம்ன்னு போனோம் தெரியாதவங்க இது போலான்ட்டு அப்படியே ரைஸ் சாப்பிட்டு
ம் ஆமா மழயில சைட் மிக்லஸ் செம்மையான இருக்குமே
அ நஞ்சினே புரிஷ நஞ்சினே ஒன்ட்டோ
சில்லி சில்லி சாப்ட்டு பாருங்க இன்னு சூப்பற இருக்கு மழைல்ல
சில்லி வந்து இல்லேன்டானுங்க இந்த டைம்ல அதனால தந்தூரி
அ ஓ தந்தூரி ஆ
அ
எவ்ளோ ப்ரோ தந்தூரிலா எங்க எவ்ளோ இத அ
இங்க வந்து கோட்ரு டூ டுவெண்
குவார்டரு டூ ஃபிப்டியா டூஃபாட்டியா ம்
ஆ ஃபுல்லு வந்து இல்ல ப்ரோ
ஆஃபு தா ப்ரோ டூஃபாட்டி அந்த மாரி வரு
அப்டி இல்ல
ஆ
அ இங்க வந்து கொஞ்சௌ பெரிய கட அதனால
ஓகே இல்ல எஸ் எஸ் ஆயிட்ட பத்திலயே அவ்ளதா தரானுங்க நூத்தி இருபது ரூபா தான ப்ரோ குவாட்டரு ரைட்டுதா நீங்க ஹாஃப்பதா குவார்ட்டருன்ரிங்ளா எத்தன பீஸ் வரு
அ எங்களுக்கு ஒரு நாலு பீசு வந்தது வச்சு நான்
ப்ரோ அது ஹாபு ப்ரோ அப்போ அதா பாத்தேங்க எப்புற்றா டபள் ப்பல்த வெல விக்குறான்னு பாக்ற அப்பல்லா விக்க மாட்டானுங்க ஓடாது கட கதட ஓடாது ஆமா ஆமா ஆமா ஆமா முப்பது ரூபா நாப்பது ரூபா கம்மியாவு
அது இல்ல நானூறு அதுதா அந்த நாப்பது ரூபா அது கம்மியாகுது
நம்ம ஃபுல் வாங்குனா நாற்பது ரூபா கம்மியாகு ரெண்டு எத்தன பேரு போனீங்க
அவே போனா ப்ரோ ஒரு பதிமூனு பேரு போல
பதிமூன்னு எங்க கூய பத்து ர சொல்லு நாங்க நாலு பேருக்கு ரெண்டு புள்ள
ஆஹ அப்டி அதுக்கப்புறமா கொஞ்சோ இது கிரில் வந்தது
ஆ கிரில்லு வேற ஆ என்ன கட ஓ தாபாவா
உம் ஒரு ஒரு சில தாபால கிரில் போட மாட்டாங்க
ம்
ஆ கிரில்லே போட மாட்டாங்க மோஸ்டா எங்க எங்க சைட்லதா போட்டாங்
ம்
அ அது சாப்பிட்டே
வினு
ஆ இல்ல அப்பிடியே வந்தோ செம்ம மழ இடி வேற
ஆமா இடி இடி டப்பு டப்புன்னுது
ஆ ஆமா
அப்பறோ கேம் நல்லா
ஆ விளையாடுவோ ப்ரோ ஆ நீங்க ஹலோ
என்ன எல்லா கேம் விளாட போறோ
ப்ரோ கேக்குதா
கேக்குதுக்கு கே க்குது கேக்குத உங்களுக்கு எடிட் சைடத தவிர மத்த எல்லா கேம் மாடுவோ ப்ரோ
அப்பிடிங்களா இல்ல வரு நா வந் தி இந்த கிளஸ் ஒன் கிளாஸ் விளாடுவே
நீங்க ஓ ஓல்டு பிளேயர் அப்போ நீங்கல்லா நம் பழைய ஆட்கள் இன்னு பிளஸ் அப்புல அதெல்லா பிரீமியம் கோல்டன் டேஸ் ரோ ரப்பா அந்த டவுனல் ஃபைக்கே முக்கினு இரு நன்ன இன்ன டவுனா தேட்டின் வந்து சம்மா தேட்டின் ஃப்போ ஆ எயி டின் வந்துச்சாம நா எப்போ விளாண்ட ப்ரோ ஈத்து படிக்குள்ள கேங்கா போயிட்டு கிளான் கிளானா போயிட்டு அடிச்சுப்போம் ஏ கிளா ஏ கிளாஸ் ஒரு பிளான்னு பக்கத்து கிளாஸ் ஒரு பிளான்னு அந்த மாரி உக்காந்துருப்போம் அடிச்சிப்போம் தூங்கிட்டு இருக்க குல்லலாம் ரைட் அடிப்பானுங்க ஓ
ஹாஸ்டலா அப்போ
இப்போ ஹாஸ்டல் தா
ஆ எங்க படிக்கிறீங்க
ஆடா இந்த சவிதா
இந்த பூந்தமல்லில இருக்குதே அதா
த அதான்
ஏம்புரோ அதுக்கு ஏம்புரோ இது ஹாஸ்டலு பக்கத்துல தான
அ நான் ஏ நான் சொந்த ஊரு கள்ளக்குறிச்சி ப்ரோ எனக்கு ஆ
எப்டி சவிதாலாம் உங்க கூட படிக்கறாங்கன்னா என்ன படிக்கிறீங்க
ஐட்டி ஐட் டி தேர்டு இயர் நீங்க என்ன டிபாட்மென்ட்டு சேரி சேரி
ஆ சவிதால படிக்கற அவுங்க ஒரு பத்து பேர் எனக்கு தெரிஞ்சவங்க ஆனா மோஸ்டா இது இந்த டாக்டர் அந்த இது
ஆ ஓகே ஓகே ம் என் தம்பி அங்கதான் படிக்கிறான் அதுலதான் டாக்டரு கேட்டா மே பயோமெட் டிகா
எவ்ளோ உங்களுக்கு ஃபீஸ் எவ்ளோ
எனக்கு பீஸ் ஒண்ணு அம்பது அந்த மாரி வரும்
ஃபுல்லா ஒவ்வொரு வருஷத்துக்கு
ம்
ஓ அப்டியா ஏ செமயா இருக்குல்ல காலேஜிலாம்
ம் நல்லாதான் இருக்கும்
எதனா பொண்ணு கின்னு கரெட் பண்ணிங்களா இல்லையா
ஐயோ ப்ரோ அதலா நமக்கு செட் ஆவாது ப்ரோ
அப்டியா
நம்ப என்ன ப தலய வச்சி படுக்க மாட் பேசறதுக்கே நமக் குலா பயம் அனால நான் அ அது நமக்கு தேவயில்ல அப்பிடின்னு ஒதுக்கி வச்சிட்டே நா
டி ம் ம் ம் ஆனா அங்க லவ் பண்றவனுங்கல்லா சும்மா இருக்கமாட்டா விளையாடுவானுங்க இல்ல எப்பிடி
நா யவங்கூடயு சேரவே மாட்டடே புரோ நா உண்டு ஏ வேல உண்டு பிரெண்ட்ஸ்லா அவ்ளோ வச்சிக்கமாட்ட சே இல்ல ஆக்சுவலா வச்சுக்க மாட்டேதா நா மட்டு ஏ வேல உண்டுன்னு சுத்திட்டு இருப்பே
வேறு இது நல்லதுதா
பக்கத்துல எவனாது இரு இல்ல அவ எவனாது உசுபேத்துவான் நல்லா சரக்கடி பானுங்க எல்லா பண்ணுவானுங்க இல்ல இல்ல உசுப்பேத்தனாளு நமக்கெது ஆகாது அது வேற விஷ்யோ
ம் ம் ம்
சரக்கு அடிப்பானுங்க தம் அடிப்பானுங்க
ஆ ஆ அதனால புடிக்காது
அதனால பு அப்புல்லா இல்ல நா அடி எனக்கு எனக்கு அப்பிடியே நா மட்டு தனியாவே சுத்தினு இருப்பே எனக்கு அத்தா புடிச்சிருக்கு இப்ப யாருமே குடுக்க அப்பிடி பத்தா ஏ ரூம் அதுக்காக என்ன பண்ண முடியு
ப்பரே அவுங்க ரூம்மேட் கூட கூட சுத்தமாட்டீங்களா
நாய் நா வீட்டுல இரு ரூம்ல இருக் கூகுளே வந்து ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஆன்லைன்ல தான் ப்ரோ ஃப்ரண்ட்ஸ் கூட பேசிட்டுருப்பே கேம் ஆடி
ம் ம் ம் பப்ஜியா
அவ்ல பப்ஜி இல்ல
அப்பிடியா என்னா கேமு
எல்லா கேமு ஆடுவோ ப்ரோ பப்ஜி பிசி அப்புறமா ஆச்சிஆரு வேலை ரென்ட்டு எல்லா கேமு எல்லா கேமு மாடுவோ
இப்ப படிக்கறதுனா கூட இதுவாதா படிப்பீங்க
உம்ஹும் படிக்கிறப்போ கூட போய் படிச்சுப்போம் அவள தான்
ம் ம் ம் ஆனா உங்க உங்க ரூம் மேட் எல்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட்டா
ப்ரோ எல்லாம் ப்ரெண்ட்ஸ் தான் ப்ரோ ரொம்பெல்லாம் பழக்கொம்ல்லனு வச் ரொம்ப பழக்கம் இல்லனா கூடயே சுத்திட்டு இருப்போம் அந்த மாதிரி சுத்த மாட்டேன் சும்மா ரூமுக்கு வந்தா பேசுவோம் பிரண்ட் அ மாறி அவ்ளவுதான் ஆஹ் சும்மா கேங்கா சுத்துறக்கு அந்த மாதிரிலாம்
அந்த மாதிரி இல்ல ஆஹ்
சும்மா பாக்குறப்ப பேசிக்கிறது அந்த மாதிரி கூடயே அப்ப பாரு கூடயே ஒரு தடுக்கணும் அந்த மாதிரி யாரும் இல்ல
அது ஓகே ஓகே
உஹம்
இதுல எங்ளைய நான் எப்படி சொல்றது நானும் உங்கள மாரித்தான் அது ஊரு ஆமா இங்கந்து பக்கத்துல தான் ப்ரோ ஒரு ஒரு இருபது கிலோமீட்டரு தான் இது பூந்தமல்லியா எங்களுக்கு
உம் புரியுது
அதுதான் இப்ப எப்படி சொல்றது நாங்க வந்து ஊர்ல இருக்காங்க ப்ரோ நாங்க எங்க ஊருக்கு பொறுத்தவரை எப்படின்னா ஜாலியா இருப்போம் ஜாலியா சுத்துவோம்
நானும் அப்படிதான் ப்ரோ இருந்தேன் சின்ன வயசுல அப்புறமா என்னாச்சு ஒரு ஊர் பஞ்சாயத்து ஆயிச்சி சண்டை ஒன்ணு வந்துச்சு சின்ன விஷயத்துக்கு சும்மா அடிச்சுக்கிட்டு சொன்னாங்க அது ஊரு பஞ்சயத்துல
இது எங்க ஊர்ல எல்லாம் அப்படின்னு பார்த்தா எப்பவுமே நடக்கும் அந்த சண்டை எல்லாம் இது எப்படி நாங்க கிராமம்தான்
வந்து அதான் கிராமத்துல தான் சொல்றேன் அடிச்சவன் அடி வாங்கினவ வந்து பஞ்சாயத்து தலைவரோட பேரன் அவன் போய் வி இல்ல சும்மா சொல்ல சும்மா முது ஆசுலா பழுந்துடுச்சு அவன் மூங்கில் குச்சி வச்சி அச்சோமா
உம் உம்
அவனு அடிச்சா நாங்களு அடுச்சோ எல்லாம் பண்ணோ முதுகு பல் பத்துச்சு எனக்கு பத்துடிச்சு அவனுக்கு பத்துச்சு அவுங்க வீட்ல பாத்துட்டாங்க போல அவன அவனா போய் சொல்லம்னு சொல்ல வீட்ல பாத்தது அவுங்க தா தப்புச்சு என்னா ஏது ஏ அப்டின்னு கேட்டு வந்து இன்ன நடந்துச்சுனு தேடி அலஞ் த்தி ஊர் பஞ்சாயத்துக்கு கூப்பட்டாரு அப்றமா எங்க அப்ப எல்லா பேசி அப்றமா நீ இனிமே வெளியே போய் வெளயாடாத அப்டின்னு சொல்லி வீட்டுள்ளே அடச்சு வச்சுட்டாங்க
ஆ அதனால தா இப்ப உங்களுக்கு இருக்கன் அந்த அளவுக்கு புடிக்கிறது இல்ல
ஆறாது சீட்டு நடந்துட்டு வந்து உ ஆரலை அப்பல இருந்தே வீட்லயே அப்டியே டிவி போனு
ஆ ஆ ஆ
வீடு வந்தா வீடு வீடு விட்டு அதுக்கு முன்னால்லா எப்டி தெரியுமா இருப்பே ஸ்கூல்ல இங்க வருவே பேக்க தூக்கி போடுவே அப்டியே சாக்ஸ கழத்திட்டு அப்டியே கிரௌண்டுக்கு போயிருவே
உம் உம்
நைட்டு எங்க அப்ப பாத்த குண்டு அப்றமா ரெண்டு மூனு நெறய கேம் ஆடுவோ கோலி குண்டாடுவோ அப்பறமா இந்த ஆ இது அது என்னாது அ அது கொடி புடுங்கற ஆட்டோ அப்டின்னு சொல்லுவாங்க நாங்க அப்புடிதா சொல்லுவோ அது ஒரு ஒரு ஆ ஒரு ஒரு ஊர்லேயு ஒரு ஒரு மாரி இருக்கே அதா சொல்றே இருங்கா இப்போ அது எப்டி இரு போனா நா நடுவுல ரொம்ப கேப் வருவோ தூரோ அது லென்த்து ஒரு பக்கத்துல ஒரு கோடு போட்டுப்போ ஃபுட்பால் கிரவுண்டு மாரி வெச்சுக்கோங்கள ஒரு கோல் ஒரு கோல் சைடுல வந்து அந்த கோல் போஸ்ட் கிட்ட ஒரு கொடி மாதிரி நட்டு வெச்சுருப்போ இந்தாந்த பக்கமு ஆப் போ சிட் இத்தினியு ஒரு டீம்மு கொடி நட்டு வெச்சுருப்போ ஓகேவா ஆப்போசிட்ல இருக்க டீம்ம வந்து அதோட ஆப்போசிட்டு லைக் அங்க இருந்து அந்தாண்ட பக்கோ ஆப் போசிட்ல பாக்கற கோல்ல இருக்க கொடிய புடுங்கிட்டு அவங்க கோலுக்கு மறுபடியு எடுத் த்துட்டு வர்ணு இந்தாண்ட இருக்குவங்களதா ஆ அந்தா ஆப்போசிட்ல இருக்கது ஒருத்தரு வந்து லைக் ஆப்போசிட்டு ஆப்போசிட்டு தூக்கிட்டு வந்து ம் ஆம்மா புரிதா என்ன சொல்றன்னு ஆ எடுத்துட்டு வர்னு இது க்கு நடுவுல அவுங்க கொடி புடுங்கிட்டு வருவானுங்கல்ல புடுங்கிட்டு வர குள்ள நாங்க போயிட்டு எங்க கொடிதாப் பாத்துரு அவங்க அவங்ளோடு கொடிய காப்பாத்துவாங்க
யாரு புடிங்க கூடாது அவங்க ஆப்போனன்ட் டீம் டீமு வந்து உங்க கிட் னந்து புடிக்குங் கூடாது
புடுங்கிரணு லைக் அவுங்க வந்து புடுங்க வருவாங்க தொட்டா அவுட்டு அந்த மார்லா இல்ல புடுங்கிரணு அவங்க புடுங்கிட்டு போயிர்ணு புடுங்கிட்டு போயிட்டு மறுபடியு அவங்களோட எடத்துலயே வெக்கணு இந்த மாரி அத் ந்த நாங்க புடுங்கிட்டு வந்து லைக் எங்க கொடி பகத்துல எடுத்துட்டு வந்துட்டோன்னா நாங்க ஒரு பத் ஆப்போசிட்ல ஒரு பத்து பேரு இருவது பேரு கிட்ட ஆடுவோ அப்டியே ஆள் வர வர அப்டியே ஏத்திக்கு போவோ அப்டியே ஆள் வர வர இந்தாண்ட ஒருத்த அந்தாண்ட ஒருத் அவ வந்து அப்டி ஜாயின் பண்ணி லிமிட்ல்லா கெடையாது ம் ஜாலியாருக்கு அது அப்புறோ ஆமா இன்னொன்னு ஒண்ணுருக்கு அ வட்டச வட்ட ஆட்டம் அப்பிடின்னு சொல்லுவோ நாங்க அது எப்பிடின்னா ஒரு பத்து எடத்துல நல்லா கேப்புட்டு கேப்புட்டு அஅ சுத்தி இ கோயில சுத்தி வச்சுக்கோங்கள கோயில சுத்தி ஒரு பத்து இடத்துல வட்டம் போட்டுப்போ ஒரு ஒரு எடத்துல வட் ட்டம் சின்னதா இருக்கு ஒரு ஒரு இடத்துல வட்டம் பெருசா இருக்கு
ம் ம்
ந்து ஒரு ஒரு ரவுண்டுக்கு ஷிப்ட் ஷஃப் ஷஃபுல் பண்ணுவோ ரவுண்ட் சின்னதாவு பெருசாவு ஒரு ஒரு எடத்திலயு யாருக்கு வந்து எஎ ரவுண்ட் சின்னதா இருக்கு பெருசா இருக்கு எந்த ரவுண்ட சின்னதா இருக்கு பெருசா இருக்குல்லா தெரியாது ஒரு ரவுண்ட் இருக்கு அந்த ரவுண்ட் ஃபஸ்ட் ரவுண்டு் பெருசா இருக்கு ஓகேவா அது போவ போவ சுருங்கி கிட் டேபோ அந்த ஆ ரவுண்டுக்குள்ள ஒரு பத்து பேர் நின்னு போ நின்னுகிட்டு ஒருத்த வந்து துக்குவோ அவ வட்டத்த வெளியவே அப்பிடியே சுத்துவோ நாங்க வந்து அந்த ஒரு வட்டத்துல இந்து இன்னொரு வட்டத் த்துகுள்ள போய் உட்காரணு அதுக்குள்ள வ தொற்றக்கூடாது நா அந்த வட்டத்தவுட்டு கால எடுத் த்து வெளிவக்கிறப்பா அந்த வட்டத்த சுத்தி ட்ருக்க எங்கள தொடக்கூடாது
ஆ ஓகே
ப்பிடி வருவா பின்னாடி கூட ஓடி வருவ அந்த வட்டோ வரைக்கு கியு அடுத்த வட்டத்துல போய் நா நிற்கிற வரைக்கு கூடியே ஓடி வருவா ஆ சார் நடுவுழியே வுட்டுடானா நா அவுட்டு ஆயிருவோ அப்புறோ நா அந்த வட்டத்த சுத்தனு அவனுங்க எல்லா உள்
ஓகே ஓகே புஞ்சிச்சி புஞ்சிச்சி புஞ்சிச்சி
ப்பிடியே வந்து ஒரு பத்து வட் சுத்தி கோவில சுத்தி போ